ஆ வணக்
வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கு
ம் சேரி ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ம் சாப்ட்டுட்டு தூங்கிட்ட
ஓ சேரி சேரி சேரி சேரிங்க தோழி
பழங்கள்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன பழங்கள் வந்து நல்லது அந்த மாரி உங்களுக்கு தெரியுமா
அ பழங்கள் எல்லாமே வந்து நல்ல ப நல்லதுதா நம்ம ஒடம்புக்கு
ம் ம்
ஆ அந்த இப்ப என்ன வித்தியாசமா இந்த ரம்புட்டான் இந்த மாரி பழங்கள்ல்லா வந்து இன்னு ஒடம்புக்கு குளிர்ச்சி
ம்
அ லிச்சி இந்த மாரி இதல்லா நார்மலா நம்ம சாப்பற ஆப்பிளு ஆரஞ்சு
ம் ம்
பிள்ளைங்கன்னா
இப்போ வந்து சீசன் இந்த நவா பழோ வந்துருக் பாத்தீங்ளா
ஆ ஆ ஆ ஆமா ஆமா அது ரொம்ப நல்லதுதா சுகருக்கு ரொம்ப நல்லது ஆமா தோழி ஆமா அது சுகருக்கு ரொம்ப நல்லது ம் ம் இப்ப அந்த நாட்டு நவாப்பழம்லா கடைக்குதா என்ன
ம்ஹும் இந்த சீட்லெஸ் தா கடைக்குது ம் மொத்தமா அவ்ளோ பெருஸ் இருக்குது அது என்னவோ அந்த ருசியே இருக்காது
இல்ல இருக்காது ஆமா அந்த நம்ம மரத் துல இருந்து இந்த நம்ம சின்ன பிள்ள சாப்ட்டதெல்லா இருக்குல்ல இப்ப அதிகமா கெடைக்க மாட்டேங்குது
அந்த கணிஞ்சு ஒரு மாரி இருக்கு அந்த மாரிலா பாக்க முடில
பாக்க ஆமா எல்லா இப்ப ஒரே மாரிதாருக்கு
உம் அந்த அதெனாது தர்பூசணி வெயில் காலத்துல அது முலாம்பழம்
ஆ அது ரொம்ப குளிர்ச்சி தா நமக்கு அது வந்து எப்பொழுதுமே கெடைக்குது ஆ முலாம்பழோ
இதெல்லா வந்து நாங்க வந்து பெரும்பாலு ஜூஸ் போட்டு குடிப்போ
ம்
தர்பூசணி வெள்ளரிப்பழோ முலாம் பழோ எந்த சீசன் வருதோ அந்த சீசனுக் தகுந்த மாரி பெய்க்கறது
ஓ சேரி சேரி
நெறைய பேர் சொல்லுவாங்க ஒரே டைம்ல எல்லா பழமு கெடைக்காது நம்ளுக்கு இப்ப மாசத்துக் ஒரு தடவ எப்டியு ஒரு பழ வந்து
ம்
சீசன் வந்துரு இலந்த பழம்னா இலந்த பழத்து சீசன் வரும்போது அத புல்லா அந்த ஒரு மாசனா ஒரு மாசோ சாப்ட்டு முடிச்சர்ணுமா இப்ப நவாப்பழோ கெடைக்குதா ஒரு மாசத்து ஃபுல்லா கெடைக்கிற வரைக்கு சாப்டுங்க ஏ வந்து வுடுறீங்க அத அதாவது அந்த டைம்ல வந்து நம்ம வேற தீனிங்ளுக் போ கூடாது இது ம ஏ இது மாரி எடுத்துக்கங்க அப்டினாங்க வெள யு கம்மியா இருக்கு அ டெய்லி சாப் ட்டு முடிச்சோனே அத கொஞ்சோ ஒரு இதுல போட்டு சாப்டுங்க
ஓ அந்த சீசனுக்கு என்னென்ன வருதோ அது எல்லாத்தயு சாப்டுக்க சொ
ஆமா நாங்க ஒரு சில வீடுங்களுக்கு சும்மா இந்த எதா கெஸ் ஸ்டா போனப்போ பாத்தீங்கனா
ம்
அப்ப அந்த சீசனுக்கு என்னவோ அந்த பழத்ததா வெச்சிருந்தாங்க
அ ஆ
கொய்யாப்பழோனா கொய்யாப்பழோ கட் பண்ணி லன்ச்சு முடிச்சோனே அத வெச்சாங்க எங்ளுக் ஒரு பவுல்ல அப்றோ தர் பூசணி அப்டின்னா அத ஒரு பவுல்ல வெச்சாங்க அடுத் நெக்ஸ்ட் டைம் போவைல
ஓகே ஓகே நெறைய பேர் ஆனா அத மெயின்டெயின் பண்றாங்க கரெட்டா உம் நல்லதுன்ட்டு சாப்டுட்டு அந்த பழங்கள கட் பண்ணி சாப்புறது அதெல்லா வந்து நெறய பேர் செய்றாங்க ஆனா
அதுதா சொல்றாங்க நீங்க ஏ வந்து காசு குடுத்து அதிகமா இது பண்றீங்க அப்டினு சொல்லுவாங்க அப்றோ இந்த ஆரஞ்சு சாத்துக்குடிலா பாத்தீங்கனா நார்ச்சத்து உள்ளது அது எப்போதுமே மலிவாதாருக்கு அத நீங்
அது சாத்துக்குடி எப்பொழுதுமே அப்டிதாருக்கு ஆரஞ்சு கூட அந்தந்த டைமுக்கு அதிகமாகு
ஆம்மா
சாத்துக்குடி வந்து
ஆரஞ்சு எப்ப கெடைக்கு பாத்தீங்கனா இந்த மழ காலத்துலதா அதுவு கெடைக்கு
ஆனா அப்பதா நம்ம அத சாப்புணுனு சொல்றாங்க அது ம எதுவா இருந்தாலு அத சாப்புடுங்க அது வந்து நமக்கின்னு இம்யூனிட்டி பவர் தா குடுக் குங்குறாங்க நம்மதா பயந்துட்டு சளி புடிக்கு காய்ச்சல் வருன்டு அத சாப்புடாம இருக்றது
ஒத்துக்கிறதில்ல அது பாத்தீங்கனா அதுதா அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு
ஆமா அந்த டயத்துக்கு அத சாப்டதா சொல்றாங்க
எவ்வளோக்கெளவ் ஒரு டைம் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நெல்லிக்கா சாப்ட்டோ இப்ப புளிக் குமே அப்டின்ட்டு அத கொஞ்சோ வருஷமா உட்டாச்சின் வச்சிக்கோங்க
எமேம்
இப்ப அததா தேடிப்பொய் வாங்குற மார்ருக்கு
ஆமாமாமா
ஏனா நம்ம ஒடம்பு வந்து அதெல்லா வந்து தேடுது
தேடுது இப்பயெல்லா கண்டிப்பா எல்லாமே சாப் புட்னுன்ட்டு ஒரு ஏஜுக்கு அப்பறொதா தெரியிது
அப்பறொ இந்த சீத்தா பழோ இதெல்லா வந்து சுகருக்கு கு சாப்டக்கூடாது அது இதுன்னாங்க நாங்க அப்டி இல்ல கெடைக் கிம் போது சீதா பழத்தை ஐம்பது ருவாய்க்கு அவானமா ஐம்பது பழம் மாரி குடுக்கறானுங்க அப்பதைக்கு நம்ம வந்து அத எடுத்துக்க வேண்டியத் தான்ட்டு எங்க ஊர் சந்தையிலலா பாத்தீங்கனா ஒரு பத்து பழத்துக்கிட்ட அப்டியே ஒடஞ்சாப்ல இருக்குற மாரி குடுத்தாங்க அதெல்லா நாங்க வாங்கிக்கிடுவோ ஏனா மலிவா இருக்கும் போது நம்ம எடுத்துக்குலான்ட்டு அது இந்த சப்போட்டா இதெல்லா ஐம்பது ருவா ஐம்பது ருவாங்ம்பது வாங்னது இப்ப பாத்தீங்கனா மாம் பளோ அதேதா அது சூடுதா ஒடம்புக் கெடுதலு சுகருக்கு கொஞ்சொ இதுதா ஆஹ் அப்றொ கெடைக்காத் இந்த ஆடிப்பெறந்துட்டா ஆமா
மாம்பழ சீசனூ வெயில் காலத்துக்குதா வரு அதனால சூடுங்குவோ அந்த டைம்லதா நெறையா வரு நமக்கு
ஆமா இப்ப மலிஞ்சு கெடக்குது எங்கா பாத்தால் கிலோ இருவது ருவான் விக்கிறானுங்க அந்த அளவுக் ஆய்ப்போச்சு இந்த போன வாரோ நாங்கஸ் இது கோயில்க் பொயிட்டு ரிட்டர்ன் வரையில கிலோ இருவது ருவான்னானுங்க ஐம்பது ருவாய்க் கே பாத்தீங்கனா மூணு கிலோ நாலு கிலோ போட்டு உட்டானுங்க அந்த மாரி அவ்வளவொரு சீப்பாயி போச்சுப்ப உம் அ மலிஞ்சு போச்சு ஆமா முடிய போது அதுவு நவாப் பழமு பாத்தீங்கனா இப்ப கொஞ்சோ சீசனா இருக்குது உம் அத எடுத்துக்கலா ஆப்பிள் வந்தூ எப் ப்டினா வசதியானவங்க சாப்ட்றது அது அது வந்து ஒரு டைம்ல பாத்தீங்கனா நூற் ருபானுதா விக்கிது
ஆமா ஒரு பழொ ரெண்டு பழமே நூறு ருவாய்க்கு இருக்கு சில நேரத்துலைலா
ஆமா இப்ப ரொம்ப எரநூர் ருவாயாப்ப முன்னூருவா
உம் உம்
அதெல்லா நம்ம வந்து ஏழைங்க சாப்புறப் பழங் கெடையாது வசதியானவங்க சாப்பர்றது ம் மாதுலையு அதுவு வந்து இப்ப வந்து பாத்திங்கன்னா முன்னூருவா இரநூத்தம்பதுருவா அந்த ரேஞ்சுல இருக்குது அத நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதுதா மத்த பழங்கள் பாத் திங்கன்னா எல்லா ஐம்பது நூர்ருவான்னு விக்கும்போது அத எடுத்துக்க வேண்டியதா
ஆ ஆமா கொய்யாப்பழம்லா பாத்தா எப்பொழுதுமே ஒரு இதுவா கெடைக்கு நல்லாவு நல்லது கூட
கிலோ ஒன்னு வந்து ஐம்பது ருவாய்க்கு விக் குது இல்லன்னா சில நேரோ ஆ நூருவான்னு விக்குது முப்பதுருவாய்க்கு விக்கு மலிவா இருக்கு ஒவ்வொரு டைம்ல நாங்க முன்னாடி ஒரு வீட் ல குடியிருந்தோ மாடிக்கு மொட்டமாடிக்கு போனுன்னு வச்சுக் அ ஒரு ஐம்பது கொய்யா வாது இருக்கு
அப்பா பரவால்ல ம்
காய வச்சுட்டு துணிக்காய வெக்க மாட்ட ஒரு கொய்யாக்காவ பறிச்சு தின்னுகிட்டே துணி காய வெப்ப அப்படி ஒரு இனிப்பு அந்த கொய்யாவே
அம்மா அம்மா அம்மா அதூ இப்ப கொய்யாப்பழத்துலயே இந்த ஹைபிரிட் வந்துருச்சு பெருசா அத பாக்கவே என்னவோ அவ்ளோ பெருசா அது ஒரு மாரி இருக்கு சாப்புன்னுனாலே
நாங்க வீட்ல இருந்தப்ப அந்த மரத்துல வந்து பாத் திங்ன்னா நாட்டு கொய்யாதா அப்படி ஒரு அதாவ் ஸ் வீட்டு் அவ்ளோ ஒரு இதா இருக்கு இனிப்தித்திப்பா இருந்துச்சு மாடியிலருந்து க் கீழ எறங்கும்போது பாத்திங்கன்னா கொய்யா பறிச்சிட்டு செங்காய இருக்குனு பாத்திங்களா பறிச்சிட்டு வந்து வீட்டுல வெச்சற்றது அனா அதோட அரும அப்ப தெரில எங்களுக்கு
அதா இப்பெல்லா வந்து அது கெடைக்குமாங்கற மாரி இருக்கு
இத டவுட்டு கீழ எறங்கனம்னு வச்சுக்கோங்களே அ அந்த எல்லோக் கலர்ல கொய்யாக்காவு உழுந்து கடக்கு லெமனு உழுந்து கடக்கு எங்க வீட்டுக்காரு போயிட்டு பால் எதூ வாங்கிட்டு காலைல ஆறு ஏழு மணிக்கு வரம்போது அத அத கு கீழ கொட்டி கடக்கறத எடுத்துட்டு வந்து கையோட அதையு வச்சுருவாரு வீட்ல
ஓ
அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இவருக்கு இவர புடிக்கு அந்த அம்மாக்கு
ம்
அவுங்க என்ன பண்ணுவாங்க பப்பாளி அவுங்க வீட்ல அப்படியே பினமு நம்ம கையளவுக்கு பெருசு பெருசா நீட்டு நீட்டமா இருக்கு ஆந்த் பாப்பாளி எழும்ச்சபழம் இதுங்ன்னா ஆப்பிள் சைஸ்ங்குவா அந்த வீட்ல மரத்துல அந் ஆமா அது முருங்கக்கா என்னமோ தெர்ல அவரு நானுந்தா நூரு தரவ ஏறி எறங் என்னயேந்த அவுங்க கூப்ட்டு குடுக்க மாட்டாங்க அவர கூப்ட்டு ஆம்மா அவுங்க பைய்யம்மார் இருக்காருன்ட்டு அ எதாவது பாலோ சன்ரைஸோ இவர கடைக்குதா போறாருன்னு தெரியு வாயின்ட்டு வர சொல்லுவாங்க வயசானவங்கதானே சொல்லுவாங்க இவரு வாயின்ட்டு வந்து குடுப்பாரு அந்த வெறுங்கையில அத வாங்க கூடாதா அதனால இதல்லா பரு ச்சு ரெடியா வெச்சிருப்பாங்க அவுங்க முருங்கக்கா பெருசா இருக்கு அப்பறோ அந்த பப்பாளி அந்த எலும் சொம்பளோ இதெல்லாம் அந்த அம்மா குடுத்து வுடும் ஆ அதெல்லா வீட் கிளே கெடச்சிச்சு அப்போ
ஓ ஸ்
மோம்மா நாங்க போற வீட்ல எதா ஒரு பழமோ காயோ இருந்துகிட்டுதா இருக்கும் அந்த வீட்ல வந்து கொய்யாக்கு லெமனுக்கு எங்களுக்கு பஞ்சமேருக்காது
ம்
கடையிலேயேன்னு இருவத்தஞ்சு பழோ ஒரு நாளைக் ஓக் சாதார்ணமா கெடக்கு
அடேங்ப்பா பரவால்ல உம்
மத்தவங்களுக்குலா தூக்கி தூக்கி குடுத்து உட்ருப்போ அவுங்க கண்டுக்கமாட்டாங்க ஆ எடுக்கவும்மாட்டாங்க அத்னால நாங்க பெ பிச்சிட்டு போய் மத்தவங்களுக்கு குடுக்குற்து
ஓ செரி செரி செரி
அத வுட்டு ன்னொரு வீட்டுக்கு வந்தோ அங்க பாத்தீங்கன்னா தேங்கா ஒரு தேங்கா இன்னிக்கி வெல விக்கிது பாருங்க முப் முப்பது நாப்பது ரூபாய்க்கி தேங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழ பெஞ்சுச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சி காயாவ்து கெடக்கு காலைல் தூங்கி என்ச்சோம்னா ஆ ஒரு வாரத்துக்கு நூறு காயாவ்து நம்பளுக்கு கெடச்சிரு
பரவால்ல ஆ
ஒர்த்தருக்கு ஒரு பத்து இருவது காய் போட்டாவ்து பைலே நாங்க குடுக்கறதே எங்க வீட்டுக்கு யாராவ்து வந்தாங்கன்னா தேங்கா தா அவுங்க ஆச்சர்யமா பாப்பாங்க என்னா தேங்காவ தூக்கி குடுக்றா அப்டின்ட்டு உம் நம்ம அவ்ளோ தேங்கா வச்சு என்னா பண்றது அப்டின்டு ம் ஹூம் ஒரு பை நெறைய தேங்காவ தூக்கி தூக்கி குடுப்பே ம் ஹாம்மா இப்ப இந்த வீட்ல வந்து ஒண்ணுமேல்ல தேங்கதா இருக்கு நம்ம சில ச கீழ எறங்க போறப்ப பாத்தோம்னா தேங்கா கடந்ததுனா எடுத்துகலா அவுங்க வேணுனா பிச்சுக்கோங்க மா முருங்ககீரைல இருந்து செம்பருத்தி இ இது வந்து எல்லாமே தா இருக்குது அந்தம்மா வந்து பற்ச்சுக்கோங்க வேணா எடுத்துக்கோங்க அப்டிம்பாங்க நா அவ்ளவா போறதில்ல கீழ அ அந்த வீடு கீழ காலேல கூட்டி கோலோ போடும் ஒரு அம்மா அந்தம்மா தேங்காலாம் பெரிய பெரிய காய் வுழுந்து கடக்கு எடுத்துட்டு போவாங்க நானு ஒண்ணுஸ் சொல்ல மாட்டே செர் போது வேல பாக்குதுல பாவோ எத்துரு போறாகன்னு
அவ்ளோ தா உம் யாராது எடுத்து யூஸ் பண்ணா செரி தா
ஆம் மா அப்றோ இந்த முருங்க கீர வேண்ணா போய் பிச்சுக்குவோ வாழ எல இருக்கு அதாது வீட்ல நம்ம தோட்டோ வளத்தா எவ்ளோ
எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ்புல் தா அது ஆம்மா ஒரு வாழமரம்னா எவ்ளோ ஒரு நல்லது
ம்
வீட்ல வச்ருக்றத சொல்றே
அம் தோட்டத்த பத்தி நா அடுத்த இதுல உங்கள்ட பேசணுன்ருக்க ஆ நம்ளுக்கு அதுல எவ்ளோ கெடக்குது அப்டின்ட்டு நா சொல்ற பழங்கள்லா நம்ளுக்கு இவ்ளோ கெடக்குது
ஆமா பழங்கள்னாலே எல்லாமே நல்லது
நா வரம்போது ஞாபகமா அந்த வீட்ல வந்து தேங்கா சென்ன பாத்தீங்ளா இந்த வீட்ல வந்து ஒரு மாங்கொட்டய வந்து ஊனி வச்செ நா வரம்போது இது என்னோட இடுப்பு அளவுக்கு அந்த மரோ வந்துருந்ச்சி
ஓ பரவால்ல ஆ
என்னன் தெரியில அது வந்
ம்
பாக்கணுனு ஒரு ஆச பாப்போனு
ஆமா நம்ம வச்சது வளந்திருந்தா அது ஒரு சந்தோஷோ தானே கண்டிப்பா ம்
அதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருக்கு போது எங்க வீட்டுக்காரு வந்து இந்த முருங்கமரோ வச்சிருந்தாரு கைய் அளவுக்கு எ கைய் அளவுக்கு காக்கியூ அந்த காய் அப்டியே சடச்சடுச்சடயா நூறு காய் கதக்கு நாங்க என்ன பண்ணுவோ அப்டியே பிச்சு கட்டப்பைல போட்டு எங்க அக்காட குடுத்து வுடுவோ தெருள உள்ளவங்ட போய் குடு அங்குட்டு
ஓ